ஹலோ
அ தம்பி எப்டி இருக்க
நல்லா இருக்கங்கா நீங்க
அ நா நல்லாருக்க எங்க லாஸ்ட் வீக் ஏதோ ட்ரிப்பெல்லாம் போயிருந்தியாமா
ஆமாக்க கே கேரளா போயிந்தோ ட்ரிப்பு ஃபைனலி ல் ம் ஆங்க்கா அது நல்லாருச் சி மூணாவது போயிந்தோ
ஓ மூணாரா நல்ல பிளேஸ்ஸு
அது நைட்டு ஃபுல்லா நைட் ட்ராவலிங்கு இங்க இந்து நைட்டு தா கெளம்பனோ சோ நைட்டு அங்கங்க நிருத்தி நிருத்தி அப்டியே பொறுமையா போனோ அதுவுல்லாம மழ வேற ஃபுல்லா நா கெளம்பும் போது அன்னைக்கு சரியான மழ போயிட்டு சேலம் சைடு நினைக்கே ஒரு ரெண்டு மண் நேரோ அங்கேயே மழைலியே நின்ட்டோ எங்கியுமே போமுல்ல
அ நம்ப ட்ரிப்பு போகமோ அந்த மழ வந்துருச்சின்னா அது ஒரு கடுப்பாகுல்ல நமக்கு
கண்டிப்பாக்கா நா போன லாஸ்ட் ரெண்டு ட்ரிப்புமே எனக்கு மழதா ஃபுல்லாவே மழ வந்து கொஞ்சோ கெடுக்கும் அதுதா பாண்டிச்சேர் டைம் ட்ரிப் போனோ அங்க ஃபுல்லா சட்டர்டே சண்டே ரெண்டு நாள் பிளான் பண்ணி போணோ அங்கயு ஃபுல்லா மழ தா வந்துச்சி
அ மழ வந்தாலே நம்ம ட்ரிப்பு நம் மைண்டெல்லா பிளாக் ஆயிர் து எங்காவது போகும்போதுதா அந்த மாதிரி ஏதாவது ஆயிடுச்சுன்னா நம்மக்கு ரொம்போ ஆ ஸ்பெண்ட் பண் ணி போனதெல்லா வேஸ்ட் ஆயிடூ நம்ப ஆனா ஆக்சுவலா வெளில போறது வந்து ஒரு நல்ல ஒரு ரிலாக்ஸ் தா எங்காவது தூரமா போயிட்டோய் என்னைக்காவதுவும் நம்போ ஒரு நாளு இவ்ளோ ஸ்ட்ரெஸ்ல போயிட்ருக்கோ எக்ஸாம்ஸு ஒவ்வொருத்தருக்கு வந்து வேல அ அப்டின் சொன்ன அந்த மாரி இருக்கும் போது ஃபேமிலியோடியோ இல்ல ஃப்ரெண்ட்ஸோடையோ நம்ப வெளில போறோ அப்டின்னா நம்புள்க்கு ஒரு நல்ல ஒரு ம் அ மைண்ட் ரிலாக்ஸாவவும் இருக்கும் இல்லியா
கண்டிப்பாக்கா நா போனோ அதுக் போயிட்டு நாங்க ஃபர்ஸ்ட் டைம்ல ஒரு டேட் ஃபிக்ஸ் பண்ணோ அந்த டேட்ல வந்து வெதர் லா செக் பண்ணோ செக் பண்ட்டு தா போனோ
பட்டு ஃபர்ஸ்ட் டைம் இது பண்ணும் போது வெதர் செக் பண்ணோ கரெக்ட்டா தா இந்ச்சு ஆனா அன்னைக் போ முல்ல ங்ளால சேரி சக்கெண்ட் டைம் உன்னொரு டைம் பிளான் பண்ணுட் ண்ணிட்டு ஜன்வரில ஏதோ போனோ அப்ப போம்போது கரெக்டா மழை வந்துருச்சு எங்குளுக்குன்ட்டு பாத்து நாங்க போன ரெண் நாளுமே மழையில மழ ல் தா சுத்தினுந்தோ ஃபுல்லா எல்லா எட்த்தையு ரெயின் கோட் வாங் கினு ரெயின் கோட் வாங்கிட்டு ஃபுல்லா மலைவேதா சுத்தி பாத்தோ
ம் அப்புறோ எங்காதூ போனீங்ளா ஏதாது என்ஜாய் பண்ணீங்களா அப்பவும் மழை இருக்கும் போதூ
த்துக்கும் போயிட்டு வந்ட்டோ ஏதோ ரெண்டு மூணு எடோந் தா பாண்டிச்சேல மிஸ் ஆச்சு மழையிலே நல்சினே போயிட் சுத்தி பாத்துட்டு வந்ட்டோ
ஓ ஓ அப்போ நம்மள்க்கு வந்து ஒரு என்ஜாய்மெண்டா இருக்கும் போது வெளியில போனாதா நம்புளுக்கு நல்லதா இருக்கூ எல்லா மே ஆ வெளில வந்துட்டு நறைய கேம்ஸு அந்த மாதிரில்லா போலா ஆக்டிவிட்டிஸ்லலா போய் அட்டன் பண்லா நல்லா ஜாலியா இருக்கூ நானுமே பாண்டிச்சேரி போயிருந்த
ம்
பாண்டிச்சேரியா அவ்ளோ பெரிய பிளேஸ் இல்லைனாலுமே அ எல்லாமே சுத்தி பாக்குறதுக்கான எடோல்லா அ நல்லா இருக்கு அ நல்லா இருந்துச்சு என்ஜாய் பண்ணோ ஆனா செரியான வெயிலு
ஆமாக்கா அது நாங்க அப்பின் நென்ச்சோ அதுக்கு ட்ரிப்பு ஃபர்ஸ்ட் ரெண்ட் நாள் ஃபுல்லா மழ சோ எங்களுக்கு எதுவும் தெரில மழை பெய்யாம வெயில் அடிச்சா நல்லாக்குமே தோண்ச்சு ஆனா மூனாவது நாள் வெகில் அடிக்கும் போ தா தெரிஞ்சு மழையே பெஞ்சுக்குலாமே அதுக்கு ஏன்னா வெயில் அந்த மாரி இருந்ச்சு அன்னைக்கி
கரெக்ட்டு தா நம்ப ரொம்போ ரொம்போ என்ஜாய் பண்ணி பண்றது எல்லாமே இத ஆ இன்னம்மே என்ஜாய் பண்ணி பண்லான்னு நெனைக்கிறது எல்லாமே வந்து வேஸ்ட் ஆற்தே அந்த மழை னால தா இருந்தாலு ஒவ்வொரு இடத்துக் போம் போது மழை நல்லா இருக்கும் இப்ப பிளைன்ஸ்லல்லா நம்ப நல்லா வெயில் இருக் கே அப்புடின்னு சொல்லி அத பாத்துட்டு நம்ப இதுக்கு ஊட்டி சைடு வந்தோன்னா ஊட்டி சைடு நறையா மழை இருக் கூ ஆனா ஒவ்வொரு சிலரும் அது கூட என்ஜாய் பண்ணிட்டு வராங்க
ட்டு கண்டிப்பாக்கா மழை பெய்யுது நல்லாதா இருக்கும் நாங்க மழையிலே தா நலஞ்சுட்டு ம் ரெண்ட் நாள் சுத்தி பாத்தோ அப்ப கேரளா போம் போதும் அதேதா மழை பெஞ்ச்சு போம்போது அன்னிக்கி மட்டூ தா மழ பெஞ்ச்சு மத்த நாள்ல்லா மழை எதுவு இல்ல போயிட்டு அந்த வல்ப்லா பீச் லாஸ்ட் நாலு ஃபுல்லா வல்க்கலால் தா சுத்திட்ருந்தோ
ஓ ஓகே ஓகே நம்ம நறைய சுத்தி பாக்குற எடோ இருக்கு நம்போ வந் து மாசத்தலய மாசத்துல இல்லன்னா அ ரெண்டு மாசத்துக்கு ஒரு டைம் ஆவுச்சும் நம்ப வந்து ஃபிரெண் ஸ் மூலமாவோ இல்ல ஃபேமிலி மூலமாவோ நம்ம எங்காவது ஒரு வர்க்குக்கு போய் ஜாயின் பண்ணிற்ணூ அ ம் அப்பதா வந்துட் த்து நம்மளுக்கு வந்து ஃப மைண்டு வந்து ரிலாக்ஸா இருக்கு நம்ம அந்த ஒரு ஒர்க் அப்படின்றது என்னன்னா அ இந்த வெளில போறதுதா அ இப்போ காலேஜ்லல்லா இன்டர்ன்ஷிப் ப்பு அதெல்லா எதுக் கூட்டு போறாங்கன்னா ஒரு விஷயத்த தெரி்ஞ்சுக்கிறக்காகவு அதே மாரி ஃப்ரண்ட்ஸ்ங்க கூட எல்லாத் த்துட்டயு எஞ்ஜாய் பண்ணும் போது நம்மலுக்கு வந்து ஒரு ஸ்ட்ரஸ் ஃபிரீயாவு இருக்கு அந்த மாரி ட்ரிப் இது வந்து நார்மலா வந்து நம்ம சும்மா போயிட்டு வரோ அப்படின்றதெல்லா இல்ல நம்ம வந்து ஒ ஒரு டைம் போயிட்டு வந்தாலு அந்த மைண்ட்ல நம்மளுக்கு அது நிக்குது ஒரு எடொ என்ஜாய் பண்ணோ நல்லா பாத்தோ எல்லா எடத்துலயு நம்ம நல்லா எஞ்ஜாய் பண்ணோ அப்படின்றது நம்ம எல்லாருமே அத ஃபாலோ பண்ணு கண்டிப்பா
ஏனா இப்ப எதாவ் ஒரு டைம் கெடச்சுன்னா போது எங்கயாது வெளியே போலா இப்ப வீட்ல லீவ் வந்தா கூடோ வீட்ல இருக்க மாட்டோ ஃப்ரண்ட்ஸ் இருந்தாங்கன்னா வெளியேதா போய் சுத்தணுனு தோணு எங்கயாவது சும்மா ஒரு பத்து கிலோமீட்டர் அஞ்சு கிலோமீட்டர் எங்க குளிக்கறதுக்கு கொஞ்சொ ஃபால்ஸ்ல்லாங்குது எங்கூர்ல சோ அந்த மாரி எடத்து கூட எதா போயிடுவோ இந்த சாட்டர்டே சண்டே டைம் கெடச்சுன்னா நா வீட்ல இருக்க முடியாதுல
ம் கரெக்ட்தா ஃபால்ஸ்ஸெல்லா நல்ல ஒரு என்ஜாய்மெண்டான பிளேஸ் தா ஒங்க ஊர்ல எ எல்லாமே அ நல்லா இருக்கு ந்த எல்லா எடத்துலயுமே வந்து அந்த ம் வாட்டர் கேம் அ அந்த மாதிரில்லா இப்ப நெறைய பேர் என்ஜாய் பண்ற மாதிரி இருக்காங்க அ ட்ரிப்புன்னு எடுத்துக்கிட்டோனா நம்ப வந்து ஆ ஒரு வண்டிய எடுத்துட்டு எல்லாரு இப்ப ரெண்டு பேரு ஃப்ரெண்ட்ஸ் போறதா இருந்தா பைக்ல ரண்டு ரண்டு பேர் போற து வந்து ஒரு என்ஜாய்மெண்ட்தா அதே மாதிரி நம்ம ஒரு பஸ் எடுத்துட்டோன்னா ஃபேமிலின் போனா ஒரு ஒரே வண்டில எல்லாரு போறது ஒரு ஜாலி எல்லா டான்ஸ் ஆடி எல்லா பாட்டு கேட்டு அப்டி போறது ஒரு ஜாலிதா
அ நாங்க போம்போது இப்ப நாங்க பாண்டிச்சேரி போம்போது இதுலதா போனோ ட்ரெயின்ல போயிட்டோ அங்க போயிட்டு வண்டி வந்து வாடகைக்கு எடுத்துகிட்டோ அது அந்த வண்டி ஸ்கூட்டி
ஓ அதுவுமே நல்ல ஒரு ஐடியாதா ட்ரெயின்ல போறது ஒரு ஒரு என்ஜாய்மெண்ட்
கண்டிப்பா அது செரியான அன்னைக்கு நாங்க பண்ண அலப்பறலா அது அப்டி இருந்ச்சு போய்ட்டு ரெண்டு மண்ணேரத்துக்கு முன்னாடி ரெயில்வே ஸ்டேஷன்க்கு போயிட்டு ரயில உட்டுட் டோ அப்பல்லா நடந்ச்சு
ஆ நம்மளுக்கு இதா வந்துட்டு ஒரு மெமரிஸும் ஃப்ரெண்ட்ஸுங்க கூட சேந்தா அடுத்தது அந்த ட்ரிப் ப்ப பத்தி பேசுறதுல நெறைய ஒரு மெமரிஸும் நம்மளுக்கு அதுல ஸ்டோர் ஆகு நெறைய எடத்துக்கு போனோ அப்டின்னா அந் த எடத்துல என்ன ஆச்சு நம்ம ஒரு ஃபோ ஃபோட்டோ க்ளிக் பண்ணிருப்போ அந்த எடத்துல ஒரு காமெடி நடந்துருக்கு இல்ல ஒரு சீரியஸான ஒரு விஷயொ கூட நடந்திருக்கு அதெல்லா வந்து நம்பளுக்கு ஒரு மெமரிஸு போனன்னா அதெல்லா வந்து ஒரு மைண்ட் ரிலாக்ஸ் கூட நம்ளுக் கு எல்லாமே நல்லா ஒரு ஜாலியா எஞ்ஜாய் பண்றக்கு கண்டிப்பா ட்ரிப் வந்து ஃப்ரெண்ட்ஸ் கூடயு ஃபேமிலிஸ் கூடயு கண்டிப்பா இருந்தாகணு
ஆமாக்கா கண்டிப்பாக்கா நாங்க அது ரெண்டு மண்நேரத்து முன்னாடியே போயிட்டோ ரெயில்வே ஸ்டேஷனுக்கு பிஃபோரா போயிட்டோ ஆனா ட்ரெயின் நாங்க மிஸ் பண்ட்டோ இதெல்லா நாங்க என்னன்னு சொல்றதுனே எங்கள்க்கே தெர்ல நாங்க போய் வேற டிராக்ல எங்கயோ ஒக்காந்துந்தோ பிளாட்ஃபார்மு ஆனா வண்டி ட்ரெயின் போன பிளாட்ஃபார்ம் வேத
ஆனா அது ஒரு ஏமாற்றமா இருந்திருக்குல்ல நமக்கு ஜாலியா போலானு எஞ்ஜாய் பண்ணி போயிருப்போ ஆனா ட்ரெயின் போனோன்ன அது எதிர்பார்த்துருக்கவே மாட்டோ
கண்டிப்பா அதுக்கப்பறொ நாங்க அந்த ட்ரெயின் மிஸ் பண்ணோன்ன சென்னைக்கு ஒரு ட்ரெயின் இந்ச்சு நாங்க பிஃபோரா பிளான் போட்டிருந்தோ இப்டி எதாவது ட்ரெயின மிஸ் பண்ட்டோனா இப்டி மாத்தி ஏறிக்கலான்ட்டு சோ பிளான் ஏ கேன்சல் ஆனோனே பிளான் பி சென்னைக்கு போய் சென்னையிலெந்து பாண்டிச்சேரி போனோ சோ அதனால எங்களுக்கு ஒரு ஃபைவ் ஹவர்ஸு டூ சிக்ஸ் ஹவர்ஸ் டிலே ஆச்சு எங்களுக்கு
கரெக்ட்டு தா நம்மளு போகும் போது எதிர்பாராத வி விதமா நம்ப எதா ஒன்னு பாப்போ நம்ப எதிர்பாத்திருக்கவே மாட்டோ இப்போ என் நாங்களே வந்து சடனா ஊட்டிக்கு கீழ மசந்தங்குடி சைடெல்லா ட்ரா ஒரு இது பண்ணி ட்ரை ப் அ ட்ரிப்பு போயிருந்தோனா நாங்க பாக்குற டைமு போணுன்ற மாதிரி நாம எடுத்து போகும் போது யான எந்த வும் அனிமல்ஸுமே வெளில வராது நாங்க பாக்க மாட்டோ ஆனா அ ஓக் கே நம்ப சடனா கெளம்புறோ ஒரு வண்டி எடுத்துட்டு வா இன்னைக்கு சும்மா போயிட்டு வர்லான் பாத்தா எல்லா அனிமல்ஸும் மானல்லா ஆ வெளில வரு அனிமல்ஸ் வெளில வரு அவ் அ து அதுகுள்ள பாக்கும்போது நம்பளுக்கு அது ஒரு மைண்டு ரிலாக்ஸு எல்லாமே நம்பளுக்கு வந்து எதிர்பாக்கா ம ஒரு ட்ரிப்பு நம்ப ரெடி பண்ணோனா நம்ம வாரத்துல வந்து ஒரு நாள் வந்து சும்மா சிம்புளா நம்ப ஊருக்குள்ளே எதாவ்து ஒரு ட்ரிப் பண்லா மாஸ்த்துல ஒரு டைம் வந்து வெளிலப் போற மாரி ட்ரிப் பண்லா அதெல்லா ஒரு என்ஜாய்மெண்ட்டு வேற எங்க போலானு பிளான் பண்ணி வச்சிருக்கீங்க அடுத்தது
நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு போன்து ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸு கூட போனே செகெண்டு காலேஜ் ஃப்ரெண்ட்ஸு கூட போனே இப்ப தேர்டா வந்து இங்க ஊருக்கார பசங்க சொன்னாங்க கோவா போலான்டான் சொல்ட்டு அது கிட்தட்ட போன வர்ஷத்துலருந்து பிளான் பண்ணாங்க போன வர்ஷ் த்துலருந்து பிளான் பண்ணி இப்ப எல்லாருமே வந்து வேலைக்கு போயிட்டானுங்க இப்ப எல்லாருமே வந்து
ஓ செரி நீங்க ஓ பிளான் பண்ணுங்க ஃபிரெண்ட்ஸெல்லா சேந்து கோவா போறது பிளான் பண்ணுங்க அது ஒரு சூப்பர் ஐடியா நல்லா ஜாலியா என்ஜாய் பண்லா கோவாவ போயிட்டு அந்த எடத்துல இருக்குற எல்லாத்தைமே நீங்க சுத் த்தி பாத்துட்டு வந்தீங்கனா செமையா இருக்கு பாக்குறக்கெல்லா நெறையா எடங்க இருக்கு அங்க ரெசார்ட்டு எல்லா கூட வந்து ட்டு அம் அம் நம்ப ஒரு அவுட்டிங் மாரிதிதா இருக்கு அந்த எடத்துல
ம் ஆமாக்கா ஆல்ரெடி எ ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேரு போயிட்டு வந்டானுங்க நாங்க இப்டி கேர்ளாக்கு போம்போது அ அவனுங்க கோவா போயிட்டானுங்க ட்ரிப்பு எ கிளாஸ்ல ரெண்டு பேரு இப்ப லாஸ்ட்டா அவனுங்க வந்து ஆனா அங்க போறதுக்கே ட்ரெயின்ல கிட்தட்ட ஒன்ர நாள் ஆவுமா சோ அதனால கொஞ்சொ ஹோல்ட் பண்ணிதா வச்சிருக்கோ பிளான்னு என்ன பண்றதுன் தெரியாம ஏனா இப்ப இந்த மந்த்து ஃபுல்லா எக்ஸாம் போய் ட்ருக்கு எல்லாத்துக்கு இவனுங்க போன வர்ஷ கேக்கும்போது என்ன சொல்ட்டாங்க மே மாசோலா வீட்ல தான்டா இர்போ சொல்ட்டு இருந்தானுங்க ஆனா பாத்தா இப்ப எல்லாத்துக்கு எக்ஸாம் போயிட்ச்சு சோ அதனால எவனு வரமாட்டேங்கிறானுங்க ஸோ அதனாலதா பிளானே கேன்சல் பண்ணது ஜூன்ல போலான்றானுங்க ஜூன்ல கேட்டா நா வேலைக்கு போனுன்டா ன்றானுங்க
ஆமா எல்லாருமே கொஞ்சொ ஃபிக்ஸ் பண்ணுவோ அந்த டைமிங் அவ்ங்களுக்கு எல்லாருக்கு குமே அந்த ஃப டைமிங் ஃபிக்ஸ் ஆகனு கரெக்டா இப்ப நாங்க கூட மைசூர் போலான் அடுத்தது பிளான் பண்ணிட்ருக்கோ ஆனா வெயில் நெனச்சா கொஞ்ச பயமா இருக்கு ஆம் வெயில்ல வந்து நம்ம வண்டிக்குள்ள இருந்தோனா கூட தெரிஞ்ச வராது ஆ வெளிலயா எங்கயாவ்து போணு அப்டினா இப்போ இருக் கொஞ்ச மழ வந்திருக்கு அதனால கிளைமேட் லா கொஞ்ச சேன்ஞ் ஆயிருக்குன்றத நம்புறே செரி நம்ப எல்லாமே ட்ரிப்பு கண்டிப்பா எல்லாருமே அரேஞ்ச் பண்ணி போய் ஆகணு ஆ அது ஒரு எல்லாத்துக்கு ஒரு என்ஜாய்மெண்ட்டு அ நம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருந்தாலுமே அதுவு ரிலாக்ஸ் பண்ணிற்லா அந்தந் டைம்மு கரெக்ட்
கண்டிப்பாக்கா
இனிமே நம்ப அத ஒன்னு ஃபாலோ பண்லா செரி தம்பு நம்ப எதாவொரு ட்ரிப்பு அரேஞ்ச் பண்லா எடையில
ஓகேக்கா
ப்பிடறே
ம் ஓகேக்கா பாய்கா